ராதா எப்டி இருக்கிங்க ஆ நா நல்லா இருக்கே
எப்ப வந்திங்க ஊருக்கு
நா ஊருக்கு வந்து
ஒன் வீக் ஆகுதா செரி இந்த சைடு எங்க ஊர் பக்கலா வர்ற து
ஆ வர்றோ கண்டிப்பா
நா உங்கள மூணார் கூட்டு போற
மூனார் கூட்டு போறிங்ளா நீங்க ஏற்கனவே போயிருக்கிங்களா இல்ல இதா ஃபஸ்ட் டைம் போறிங்ளா
இல்ல நா ஆல்ரெடி மூணாறு ஏ ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போயிருக்கே ரெண்டு வாட்டி அங்க க்ளைமேட்டு் வேற லெவலா இருக்கு கொடைக்கானல கம்பேர் பண்றப்பயு மூணாறுல தா கிளைமேட் வந்து து அட்டகாசமா இருக்கு
அட்டகாசமா இருக்குமா ஆ எப்டி மாட்ரேட்டா இருக்குமா ரொம்ப குளுருமா இல்ல எப்டி இருக்கு
வெயில் காலத் பாத்திங்கனா உங்களுக்கு வந்து ஜில் கிளைமேட் இருக்கற ஒரே எட அங்க தா
ஆ
மீதி நாள்ல வந்து பாத்தி மீதி நாள் ல வந்து பாத்திங்கனா உங்களுக்கு வந்து எப்பயும் போல இருக்கற மாதிரி கிளைமேட் இருக் காது நல்லா வந்து சாரல் மாதிரி சின்ன சின்ன மலைத்துளி பெஞ்சு அப்டியே ஒரு மாரி ரம்யமா கிளைமேட் சுத்தி வந்து பாத்திங்கனா டீ தோட்டோ டீ எஸ்டேட் இதெல்லாந்தா இருக்கு அப்டியே அந்த ஜில்னஸ ப்ரிசர்வ் பண்ணி நம்மளுக்கு குடுக்குற மார் இருக் கு பைக் ரைடுலா போனோன் வைங்க வேற ற லெவலா இருக்கு கார வுட போற வழி எல்லாத்துலயு உங்களுக்கு வந்து வியூ பாயிண்டா தா இருக்கு
ஆனா நீங்க ஃபேமிலியோட போறதா இருந்தா பைக்கு செட் ஆவாதுல்ல கார்ல தான போற மாரி இருக்
நா எ ஒய்ஃப கூட்டிட்டு போயிருக்கேனே பைக்ல
பைக்லயா ஆ
எ அம்மா அப்பா அக்காவுங்க கூட போறப்ப தா கார் கார் ப்ரிஃபர் பண்ணுவோ நாங்க நானு எ ஒய்ஃபு போறோன்னா பைக்ல தா போவோ
ஓ சூப்பர் சூப்பர்
இருக்கு போற வழிலலா எல்லா நெறய வியூ பாயிண்ட்ருக்கு அங்கங்க நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டே போலா
ம் அது எங்கருக்கு மூணாறு
மூணார் வந்து பாத்திங்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்
கேரளா
கேரளா ஆனா வந்து பாத்திங்கன்னா முக்காவாசி வந்து தமிழர்கள் தா அது
ம்
யாரப் பாத்தாலு தமிழ் பேசுவாங்க உங்களுக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குற ஃபீல் தா இருக்கு
ஓ
அந்த மாதிரி இருக்கு
பாடர்ங்கறனால தமிழ்நாடு பீப்புளு அதிகமா இருப்பாங்க கேரளா பீப்புள்ஸு அதிகமா இருப்பாங்
ஆமா கேரளா பீப்பிள்ஸ் அதிகமா இரு ப்பாங்க பட் வந்து பாத்திங்கனா அந்த உங் உங்ளுக் நீங்க கேரளாக்குள்ள இருக்கிறிங்க அப்டின்ற அந்த ஃபீலே இரு க்காது மூணார்ல
மூணாறு நீங்க எந்த ரூட் ப்ரிஃபர் பண்விங்க அது நெறயா ரூட் இருக்குன் சொல் சொல்லிர்க்காங்க நீங்க வந்து எந்த ரூட்ட ப்ரிஃபர்
ஆ போடிமெட்டு வழியா போலா கம்பமெட்டு வழியா போலா பொள்ளாச்சி வழியாப் போலா நெறயா ரூட்ஸ் இருக்கு நம்மளுக்கு வந்து போடிமெட்டு வழியா போறது கொஞ்சோ பக்கோ
பொள்ளாச்சி வழியா போறது வந்து அது ரொம்ப லா ங்டிஸ்டன்ஸ்ஸா இருக்காது
உங்க ஏரியாவுக்கு லாங் டிஸ்டன்ஸு கோயமுத்தூரு ஆ உடுமலப்பேட்ட இந்த மாரி ஏரியாலருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஷட்
ஓ அப்டி அங்க என்ன ஸ்பெஷல்
மூணார்ல வந்து பாத்திங்கன்னா தேயில தோட்டந்தா டீ எந்நேரமு கெடைக்கு டீ வந்து பாத்திங்கன்னா வந்து ஹோல் சேல்லயே நெறய எடத்துல விப்பாங்க அதே மாத்ரி அங்க வந்து பாத்திங்கன்னா லைவ் சாக்லேட் பேஃக்ட்ரி இருக்கு நம்மள்ட்ட ஒ நம்மள கூட்டு போய் ஒரிஜினலா வந்து அங்க சாக்லேட் தயாரிக்கிறத நம்மளுக்கு வந்து போட்டு காட்டுவாங்க அது வந்து பாத்திங்கன்னா நம்ம லைவாவே பாக்கலா நம்மள்க்கு வந்து ஆள் யாரு உள்ள வேல செய்ய மாட்டாங்க கம்ளீட்டா மெஷினரி இதுல யே வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்டி ஓடுதுன்றத நம்ம லைவா பாத்து வாங்கலா
ஃபேமஸ் தா பட் அத கம்ப்பேர் பண்ணு மோது இதுல எது ஸ்பெஷல்ருக்கா இல்ல வந்து கொடைக்கானல்லருக்க ஹோம்மேட் சாக்லேட் டார்க் சாக்லேட் இதுதா பெஸ்டாருக்குமா இல்ல அத உட மூணாரு பெஸ்ட்டாருக்குமா நீங்க ரெண்டு எடத்துக்கு போயிற்
ஹோல் டவுன் ரெண்டுமே ஈக்வல் தா ஏனா ரெண்டுமே வந்து மா மா மா அதனால ரெண்டு ரெண்டு இதுலயுமே வந்து இந்த இதுதா ஈக்குவாலிட்டியா தா இருக்கு ஒங்களுக்கு ஆனா மூணாறுல வந்து நீங்க கொடைக்கானல் கம்ப்பேர் பண்றப்போ மூணார்ல வந்து ஸ்பைசஸ் நல்லாருக்கு
ஓக்கே பட்டு சாக்லேட்டு ஸ்பைசஸோட ப்ரைஸ் வந்து எங்க பெஸ்ட்டாருக்கு கொடைக்கா னல்ல நல்லாருக்குமா இல்ல மூணார்ல நல்லாருக்குமா
மூணார்ல தா நல்லாருக்கு ஏனா கொடைக் கானல் வந்து பாத்திங்கன்னா மேஜர் டூரிஸ்ட் ஸ்பாட் மாத்ரி அதனால உங்களுக்கு பாத்திங்கன்னா உங்களுக் கு ஆ அது வந்து எப்டி ஆ பிஸ்னஸ் இதுக்காகவே வந்து பாத்திங்ன்னா ப்ரைஸ் எல்லாமே சேத்து வச்சி விப்பாங்க கொஞ்சோ இன்டீரியர் ஏரியாஸில நீங்கள் போய் ஸ்பைசஸ் வாங்கனீங்கனா தா நீங்க வெல கம்மியாவு குவாலிட்டியாவு வாங்க முடியு மீதி வந்து இப்போ ஆட்கள்லா அதிகமாக குடுற எடத்துலல்லா போய் வாங்கனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு இது இருக்காது எபெக்டிவ்னஸ் இருக் காது அது அதே மாத்ரி நீங்க ரேட் அதிகமா குடுத்து வாங்கற மாரி ஆயிடு ஏன்னா முழுக்க முழுக்க கொடைக்கானல் மூணார கம்பேர் பண்ணறப்போ கொடைக்கானல்ல வந்து ஃபாரினர்ஸு ஆ ட்ரிப்பு வர்றவங்க ஃபேமிலி லீவ் டைம்ல வர
அவுங்க வந்து டூரிஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்றனால பிரைஸ் வந்து கொஞ்சோ ஹைய்யா இருக்குன் சொல்ல வரீங்க அதுவு இல்லாம மூணாருல வந்து எனகு தெரிஞ்சவர என்னா சொன்னாங்க அப்ன்னா வந்து அ ஸ்பைசஸ் டீதூள் இது வந்து பிரைஸ் கம்மியாவு குவாலிட்டியாவு இருக்கு ஏன்னா வந்து பிகாஸ் அதுதா வந்து அங்க வந்து மேனுஃபேசர் பண்றாங்க அங்க ஃபுல்லாமே வந்து டீல காஃபி இதுதா இருக்கு பட் கொடைக்கானல் அப்டி கெடையாது அது வந்து வெறு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தா மத்தபடி இந்த அ தேயில தோட்ட இதுக்கெல்லா அது ஃபேமஸ் கெடயா து சோ வந்து கொடைக்கானல்ல வந்து இது வந்து கொஞ்சோ குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்டிங்கிற மாரி நான் கேள்விப்பட்டேன் ஆனா பட் நமக்கு தெரியாதுல ரெண்டு இடத்துக்கும் போனவங்க அத யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் அதோட குவாலிட்டியும் பிரைஸோட ரேஞ்சுங்கிறது தெரியும் அதனாலதான் நான் வந்து உங்ககிட்ட கேக்குறே
ஆமா ஆமா ஆமா ஆமா நீங்க சொல்றது சரி தான் அதுவும் ஒன் ஆப் த ரீசன் தான் அதனாலயும் உங்களுக்கு வந்து அந்த வித்தியாச இருக்கு அப்புறம் இன்னொன்னு அங்கே ஸ்பாட்ஸ் எல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கு நீங்க வந்து இப்போ கொடைக்கானல்ல இருக்கிற கார்டன் வரை இங்கே இருக்கிற கார்டன் வந்து ரொம்ப பெருசு அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நறையா இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சீசனிங் பிளவர்ஸ் எல்லா வந்து பாத்
இப்ப எனக்கு என்ன டவுட்னா ஒரு ஒரு உரு வந்து ஒரு ஒரு சீசனுக்கு வந்து பேமஸ் சஃர் கொடைக்கானல் எடுத்துக்கிட்டோ அப்ப லீவ் சீசன் வந்து க்ரவுட் அதிகமா இருக்கு அப்பதான் வந்து சீசனும் நல்லா இருக்கும் சொல்லி சொல்வாங்க பட் வந்து மூணாருக்கு அந்த மாதிரி ஏதாச்சு இருக்கா எந்த சீசன்ல தான் போகணு இந்த பர்ட்டிகுலர் மந்த்ல போனா கொஞ்ச நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலா அந்த மாதிரி எதுவு அந்த
நீங்க கிளைமேட்ட நீங்க கிளைமேட்டை ஃபீல் பண்ணணும்னா நீங்க இந்த டைம் என்னன்னு போலா மூன்னார் உங்களுக்கு வெயில் டைம்லய சரி குளிர் டைம்ல சரி கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு நீங்க சில நேரம் வந்து வெயில் காலத்துல வந்து கொடைக்கானல வந்து பாத்திங்கன்னா கொடைக்கான இன்டீரியர் பாட்ஸல மட்டும்தான் வந்துபாத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிளைமட் ஃபீல் இருக்கு மத்தபடி ஆப் சிப் ஊட்டியில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல தான் கிளைமேட் இருக்கு வெயில் இருக்கு ஆனா வந்து மூணார்ல அப்படி கிடையாது மூணார் வந்து பாத்தீங்கன்னா க இந்த ஒரு ஆ மரஞ் செடி கொடிகள் அதிக இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீலே ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு
ஆ வேற மூணாார்ல என்னென்ன பேமஸ் ஆன பிளேஸ் இருக்கு நான் கேள்விப்பட்ட வர ஒரு மூணு நாள் பிளேஸ் சொன்னாங்க நான் சொல்றே நீங்க அங்க போயிருக்கீங்களாங்கறத சொல்லுங்க ஆ இரவி குளம் அப்பிடிங்கற ஒரு இது இருக்கு மாட்டுப்பட்டி டாமு அப்புற வந்து எக்கோ பாயிண்டா எக்கோ சம்திங் ஏதோ ஒண்ணு அடுத்து வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்றதுக் க்குன்னே ஒரு பாயிண்ட் இருக்குமாம்ல இது நாலுதான் எனக்கு தெரிஞ்ச வர நீங்க இதத் தவிர்த்து வேற எங்கேயும் போனீங்களா இத பத்தி போயிருந்தீங்கன்னா இதோட அனுபவத்த எனக்கு சொல்லுங்க பாப்போம்
இத விட பெட்டரான ஏரியாஸ் நெறைய இருக்கு இன்டீரியர் பார்ட்ஸ்லா நெறைய இருக்கு இருக் காந்தலூர் வட்டவாடா இதெல்லா வந்து இருக்கு காந்தலூர்லா நெறைய பேர் போயிருக்க மாட்டா டாங்க மூணார் போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஆ கொல்லி ஹில்ஸ் இருக்குல அங்கே போகலா பீக் டாப் ஸ்டேஷன் இருக்கு டாப் ஸ்டேஷன் போகலா இதெல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆ ஹிடன் ஸ்பாட்ஸ் மாரி இருக்கு அந்த அளவுக் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரண்ட் ஃபீல் குடுக்கு உங்களுக்
நீங்க கொல்லி ஹில்ஸ் சொன்னீங்கல்ல இந்த கொல்லி ஹில்ஸ் நாமக்கல்லல்ல
கொல்லி ஹில்ஸ் கொல்லி மலை அந்த மாதிரிதான் நேம்ல வரும் மூணாறுக்கு முன்னாடி
சேரி சேரி வேற அங்க ஃபுட்டு எல்லாம் எப்பிடி இருந்துச்சு நீங்க ரூம் ஸ்டே பண்றதெல்லாம் எங்க ஸ்டே பண்ணீங்க இல்ல உங்களுக் ஃப்ரெண்ட்ஸ் எதுவு அங்க இருக்காங்களா இல்ல ஒன் டே ரவுண்ட் ட்ரிப் மாரி போயிட்டு வந்துட்டீங்களா இல்ல ஆஸ் ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி எதும் யோசிச்சு போயிட்டு வந்தீங்களா
நாங்க ஸ்டே ஃபேமிலியோடப் போனப்போ ஸ்டே பண்ணிட்டு தான் போனோம் போனோ மூணாறு அங்க்லே வந்து பாத்தீங்கன்னா ரூம் எடுத்து ஆஹ் தங்கி இது பண்ணோம்
புட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளாவுடைய ஆத்தென்டிக் ஸ்பெஷல்ஸ் பீஃப் கறி ஆஹ் ஹா பொரோட்டா இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டோன்னா வேற லெவலா இருக்கும் நம்ம உடைய ஃபுட்டு அஹ் பிரியாணி அந்த மாரி இது வந்து எனக்கு வந்து இப்ப நம்மளுடைய இத சாப்பிட்டுட்டு‌ அங் சாப்பிட்றக்கு பிடித்தமா இல்ல பட்டு பீஃபு மத்ததெல்லாம் சாப்பிட்றப்ப வித்தியாசமான ஃபீலா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு
ஆனா பிரியாணி வந்து அங்க நல்லா இருக்காது பிகாஸ் அவங்க எப்பிடின்னா வந்து ரைஸ் வச்சு நடுவுல கிரேவி வெச் சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ற மாரி அந்த மாரி பிரியாணி தான் அவுங்க வந்து செய்வாங்க பட் நம்ம மாரி ஸ்பைசியா அந்த மாரி அவுங்க பிரியாணி இருக்காது
ஆம ஆமா அவுங்க வந்து ஆஹ் ஸ்பைசியா இல்லாம இருக்கு அவுங்க பிரியாணி அதனாலேயே வந்து நம்மளுக்கு உள்ள எறங்க மாட்டேங்குது ஏதோ சிக்கன் கிரேவியை குடுத்து அத ஒயிட் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடற மாரி அவங்க பிரியாணி இருக்கும் ஆமா ஆமா நாவு நான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் பட் வந்து ஆஹ் எனக் கு பீஃப் கறி பொரோட்டா இதுதான் சாப்பிடணும்ற ஆச இருந்துச்சு அதனால நான் வந்து அத ட்ரைப் பண்ணல நான் இ
சேரி சேரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ எ கூட ஷே ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தாங்க்ஸ் நானும் முடிஞ்சா உங்க ஊருக்கு வந்துறே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வரலா மூணாறுக்கு
ஆஹ் நீங்க கண்டிப்பா எப்போ வரீங்கன்னு பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க நான் உங்களுக்கு மூணாறு ந்து ஹிட்டன் ஸ்பாட்ஸு நெறையா இருக்கு அங்கெல்லாம் வந்து நா உ உங்கள கூட்டு போறேன் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கும்
கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னன்னு நம்ம நேர்ல சந்திக்கலா
ஓகே ஓகே எத்தனை நாள் லீவ்ல நீங்க வந்திருக்கீங்க
வந்து ஒரு மூணு நாள் லீவ்ல வந்திருக்கோம்
அப்டிங்களா அடுத்து லாங் லீவ் எப்ப வருமோ அப்ப நீங்க வாங்க
ம் கண்டிப்பா
போயியது
உம் நம்ம எல்லாரும் ஒன்னா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்
ஓகே ஓகே ஷுயுர் கண்டிப்பா ஓகே பாய்